ஹலோ சொல்லுங்க தோழா ஆ சொல்லுங் தோழா
நல்லாருக்கீங்ளா சிஸ்டர்
நல்லாருக்கே தோழா நீங்க எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கே தோழர்
நீங்க எங்க தோழா இருக்கீங்க ஆ இர் எல்லாரூ நலமாருக்காங்க நீங்க எங்க தோழா சென்னயா
இல்ல தோழர் நம் ப இந்த சைடு ஜோலார் பேட் சைடு தோழர்
ஆ அதுக்கு நெக்ஸ்ட் அந்த இந்த ஊர்ல இப்போ அது ஆம்பூர் ஜோலார்பேட்ட சொல்லுவாங்க அந்த ஊர்
ஆ ஆமாம் தோழர் ஜொலார்பேட்ல நாங்க
செரி செரி செரி நாங்களு அந்த ஊரு தா இப்பதா சென்னயில நாங்க குடியிருக்கோ ஆனா இருக்றது எங்களோட அந்த என்ன சொல்றது அந்த ப பரம்பர என்ன சொல்லுவாங்க அது ஏதோ சொல்லுவாங்களே தமிழ்ல ஆ அது விட்டு வந்து இங்கருக் அப்றோ நாங்களு
புரியுது தோழர் அது கஷ்டோந்தா அது இருந்தாலு இருந்தாலு நம்ம எல்லாத்துக்கூ இது அனுசரிச்சினு போணு வாழக்
ரொம்போ தோழா ரொம்போ அந்த வாழ்க்கதா இங்கருக் க்கிற வாழ்க்கைக்கு ரொம்போ ஒரு என்னது அது அது சொல்ல முடியாத ஒரு இது ஆமா சொல்ல முடியாத நெலை இப்டியு இல்ல அப்டியு இல்ல வாழ்ந்துதா ஆகணு அப்டின் த மாரி நெலமைல அந்தப் போயிட்டுருக்கு
ஆமாங்க நீங்க போயி அங்க எத்தினி வருஷோ கலா
பொறந்ததே அங்க அங்கே எங்களுடைய அம்மாவிடைய பூர்வீகம் அம்மாவுடைய பூர்வீகம் அண்ணன் அக்கா மற்றும் எங்க மாமா அ அந்த மாரி அத்தன உறவுகளூ அங்க தா நாம தா தனிப்பட்டு இந்த இவ்ளோ தூரோ வந்து இருந்துட்டுருக்கோ நாம இப்ப சென்னைன்றது நமக்கு வந்து இப்போ வஸ் இக்கத்து ஒரு நல்லது கெட்டது நம்ம ப வீட்ல நடக்ற எந்த விசேஷமா இருந்தாலூ நமக்கு வந்து அந்த எடோந்தான் அங்க போய் அங்க கொண்டாட்றது அங்க இருக் கர்தே ஒ பெரியஸ்
இந்த மாறி ஒரு பண்டிகை நே பண்டிகை நேரத்துல அந்த மாறி வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி போ அந்த மாதிரி போ தோழர். அதுதான் சாப்ட்டீங்களா தோழர்
இரவு சாப்பாடு இன்னும் இல்லை நீங்க சாப்ட்டாச்சா
இல்ல தோழர். இனிமேதான் வீட்டுக்கு போனும் ஒர்க் முடிச்சுட்டு அதுதான் தோழர்.
நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்லதான்
ஓகே ஓகே தோழர் வீட்ல அஹ் வீட்ல அ
தோழர் இருக்க முடியுது. அந்த காலைல அந்த ஆறு மணிக்கு அலாரம் அடிச்சு எழுந்திருக்கறது நைட்டு நமக்கு அந்த பதினோரு மணி வரைக்கும் கரெக்ட்டா இருக்கும். அது பாட்டுக் போயிட்டு போய்ட்டே இருக்கும் அ
தி தி கேரேட் இண்டியன். தி கிரேட் இண்டியன். பீச்சன்ன்ற மாதிரி தோழர்
ஆமா தோழா ஆமா தோழா.
அது நெஜம்
இப்பதான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அவுல் ஸ்பெஷல் பாயாசம் அத பண்ணி் குடுத்து பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா தோழா நைட் டிஃபன். இன்னும் ரெடி
எ எத்தன பேர் தோழர் பசங்க
ரெண்டு பேர் தோழா
ஓகே தோழர்
ரெண்டு பேர் ஆ ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்பறம் அவங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம பாட்டுக்க அது போயிட்டே இருக்கும்து எப்படா லீவ் கெடைக்கும் உம் கடைசியா நீங்க போயிட்டு வந்த ட்ரிப்பு எங்க தோழா
தோழர் நம்ம கடைசியா இங்க பசங் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தங் தோழர் சும்மா நம் கோயிலுக்கெல்லாம் போ மாட்ட விட்ட நானு சரி கூப்பிட்டாங்க எட்டு போயிட்டு வந்த தோழர்
அப்படிங்களா தோழ அப்படிங்களா தோழ நாங்க கடைசியா போன வெகேஷன் வந்து நான் கடைசியாக போனது வந்து அது அஜ்மேர் அதாவது டெல்லிக்கு ஆக்ராலாம் தாண்டி இருக் அங்கே போயிட்டு வந்தோம் லாஸ்ட் அதான் போயிட்டு வந்தது அவ்வளோதான்
சூப்பர் பண்றங்க அப்படிதான் இருக்கணும் தோழர்
ஆஹ் அவ்வளவுதான் இருக்க போறது கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் தோழர் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் போயிட்டே இருக்கணும் ஆமா ஒரு பக்க கஷ்டொந்தா நெறைய கஷ்டோ தா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தா
ஆ த்த கரெக்ட் இருந்தாலு நம்ப
அத நம்ம அனுச்சரிச்சு போய் கிட்டயேருக்கணு இப்ப அவ்ளதா
நம்ம நெனைச்சது சின்ன விஷ்யோ அது நட நடத்துலீனா அதுல என்னா ஒ அது இன்னா இது வாழ்க்க சிஸ்டர்
ஆமா உண்மதா தோழிர் இருக்க போற கொஞ்ச நாளத்தில சந்தோஷமா இருந்துட்டு போயிட்ணு அவ்ளதா தோழி எனக்கு தெரிஞ்சு அவ்ளவுதா தா நல்லா சாப்பட்ணுமா நல்லா நிம்மதியா படுத்தது தூக்கோ வருதா ஆஹ் ஓகே கடவுள் குடுத் த வரம்
ய்யோ பசங்கூட கரக்ட் தா சிஸ் த பசங் கூட இன்னிக் ப்போ கடைசியா ஒரு ஒன் மந்து ஆயிட்ருக்கூ சிஸ்டர்
உம் உம் ஆ அதுவு திருப்பதி திரு த்தணி பக்கத்துல தான தோழா
இல்லத்தோழர் அது வந்து ஆந்திராவன் நெனக்கிறே ஆந்திரா
இல்ல திருத்தணியு திருப்ப தி எல்லா அப்பிடிதானே வருன் நெ
திருத்தணி திருத்தணி வந்து இங்க அரக்கோணோ தாண்டி
ஆமா தோழா ஏனா திருத்தணியில எங்க அக் க்காவுடைய ஹஸ்பண் ஒர்க் பண்ணிட்டுரு இருந்தாங்க அதனால அங்க போயிட்டு வந்துட்டு இருப் போனாங்க அடிக்கடி
அதுதா தோழர் அ அ அது தெர்ல தோழர் ஆனா அ எனா ஒருவேள இந்த ரூட் அங்க இருக்கு எனா காட்பாடியிலந்துதா ட்ராக் மாறு தோழர்
ஆமாத்
ஆஹ் அதுதாந் தோழர் அ போற வழியில எங்கியாவது அது மீட்டா ஆனா போற வழ்ல நமக்கு அது எதோ அ கர்நாடக ஆந்திரா ரிஜிஸ்டருக்காவு இருக்குது
ஆமாத்தோழா ஆமாத்தோழா எல்லா பாத்தாச்சு திருத்தண்ணில அந்த பாத்திருக்கே அந்த கோயில்ல அந்த அ ஆடி அது ஆவணிமா எதோ ஒன்னு வருவோ அந்த முருகனுகு நெறைய மொட்ட போட் ட்டுட்டு நெறைய பேரு இருப்பாங்க காவடி எடுத்துக்கிட்டு ஆமா நா பாத்துருக்கே ல்லப்பா தங்கம் போய் பா காச்சி அந்த திருத்தண்ணியிலு அந்த ஸ்பெஷல்லா பாத்திர்க்கே அதே மாரி திருப்பரங்குண்டு டு அங்கயு பாத்திர்க்கே போட்ரார்னா சொல்லிட்டு இரு என்னால ஏய் சின்ன வயிசுல ஓ அத் அந்த திரு ப்பரங்குன்றம் வந்து எங்களுடைய அப்பா ஒர்க் பண்ண எடோ அது இ பி ஃபோர்மென் அப்பா அப்பா இ பி ஃபோர்மென் அ இப்ப ட்ரான்ஸ்லேஷன் வரோ ய அந்த அந்தனால திருப்பரங்குன்றத்தில அந்த கழுகு தெரியுமா உங்களுக்கு திருப்பரங்குண்டத்தில ரெண்டு கழுகு ரொம்ப ஃபேமஸ் அது அதுல வந்து அந்த கழுகுகின் திருநானு ஒரு நாள் கொண்டாடுவாங்க ரெண்டு கழுகு வருமா அது அது ஒரு க ஆ சங்கு அந்தெத மாரி அங்க இருக்கிற தெப்பங்கொளத்துல இருந்து சங்குவு மேல வரோ
நீங்க சொல்றது பாத்தா ஒரு வேல இந்த இது தோழர் அது என்னாது த ச்ச அந்த படோ தோழர் கமல்து ஆ
சொல்லுங்க தோழர்
தோழர் அந்த கமல்து அந்த ஒரு படோ தசாவதாரம் தோழர் அதுல ஒருவேல அந்த கழுகு அந்த பாட்ல வந்து நி கு
உண்மதா தோழர் அது உண்மதா தோழர் நா சின்ன வயசுல பாத் திர்க்கே அங்க அம்மா அப்பாலா சொல்லுவாங்க அந்த கழுகு வருமா அதுவு எதோ ஒரு சாமியார் வந்து அவுங்ளுக் குடுத்த சாப அது அந்த சாபத்துனால அந்த ரெண்டு பேர் வந்து அந்த முனிக ரெண்டு பேர் வந்து அந் கழுகா மாறிட்டாங்க ஒர் கழுகு எறந்துடுச்சு ஒரு கழுகு வந்துட்ருக்கு அது உண்மதா அது நானே கண்ணால பாத்திர்க்கே அதே மாரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த சங்கு வந்து மேல வரோ அந்த தெப்பங்கொளத்துல கொளத்தலிந்து அந்த அது காண கோடிக் கணக்ல ஆயிரக் கணக்ல அங்க லட்சக் கணக்ல ஆளுங்க சுத்தீட்ருப்பாங்க அதுவ்வொரு திருவிழா மாரியே இரு ப்பந்த ஊருல அந்த திருப்பரங்குன்றம் அந்த பேர் வந்ததே அந்த திரு கழுகுன்றம் தா அது நாம தா அந்த மாரி மாத்தி சொல்றோ நாம
கரெட்டு தா தொழி இவ்ளோ டீட்டெய்ல்ஸ் எனக்கு குத்தது ரொம் ம்ப தேங்க்ஸ் தோழர் நிஜமா எனக் இந்த பத்தி எது தெரியாது தோழர் அல்லா
தோழா தோழா உண்மைய சொல்லட்டுமா தோழா நா வந்த ம் அ எது எதென்ன நான் முஸ் ஸ்லிம் தா நா முஸ்லிம்ஸ் ஆ நானு இதெல்லாந் தெரிஞ்சு அ முஸ் கிம் நானு தெரிஞ்சு வெச்சுருக்கன அதெல்லா தெரிஞ்சு வெச்ச
ஐயோ ஹாட் சாஃப் உம் அப்போ சிஸ்டர் நிஜமாவே
நாம மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பேசலாம் நீங்க எனக் கால் பண்ணுங்க எனக் அஞ்சு கால் முடிஞ்சதுக்கப்றமா நானே உங்களுக்கு ட்ரை பண்ணி கால் பண்ணி பேசுறே
சேரிங்க தார் இல்ல இல்ல இல்ல தோழர் இன்னுங் கொஞ்சொ இருக்கு அதுதா தோழர்
நம்ம லாஸ்ட் டைம் அஜ்வீர் போனோ ஆ பாம்பேல வந்து அந்த தண்ணி வருங் பீங்க கடலுக்கு நடுல கடுளு கடலுக் நடுவுல இருக்கு அந்த தர்கா அந்த டைமிங்ல அந்த கடல் அந்த அலைகள் வந்து அந்த கடளோட வழியையு மூடிடுமா நாங்கப் போகும்போது மணி ஒரு நாலு நாலரையாகக் இருக்கும் அந்த சமயத்தில் வந்து திறந்துருந்தது அந்த பாலம் வந்து அது போர வழி நமக்கு திறந்துருந்தது செர் நாங்கலு போய்யாச்சு நானு பிள்ளைங்க எல்லாம் ல்லாரும் உள்ள போயாச்சு போன ஒரு பத்து பது நிமிஷதுல அந்த கேட்டையே மூடிட்டாங்க இவ்வ பெரிய அந்த இரும்பு கதவு மாரி இருக்குது அத மூடிட்டாங்கா ஏனா இப்ப வந்து ஆள வர ப் பொது அல வர நேரம் அல வர வரும் அதனா கேட்ட மூடிறு அப்யு மூடிட்டாங்க நாங்களு உள்ளே இருந்தோ குறைஞ்சது ஒரு மணி நேரோம் உள்ள இர் ந்தோ அது சுத்தி அந்த அலைகள் எல்லா அடிச்சிட்ருக்கு ஆனா அந்த ஒரு தேவா அலையோட இதுவு எது தண்ணியும் அந்த உள்ள வரல இந்த தர்காப்புள்ளா வரவேல்ல அது ஒரு ஸ்பெஷலான அது பாத்து வச்சுட்டு அதெல்லா கடவுளிடைய இது தானே
கரெகட்டுதா தோழர்
அதுக்கப்புறமா அந்த ஒன்அவர் கழிச்சு கதவ திறந்து விட்டு அதே வழியாகதா நாங்கள் நடந்தோம் பாலத்த கடந்து வந்தோம் அது வந்து பாம்பேல கொஞ்சோ ஸ்பெஷலாயிருகுது அதே மாதிரி ஆ டெல்லி ஆக்ரா
ட்டு ஆ அது இன்னும் இங்க எக்ஸலன்ட்டா இருக்குங்க கலர் ஆ ஷாஜகான்
நம்ம வந்து பா கடையிலதா பாத்துருக்கோ புக்ஸ்லல சில படிச்சிருக்கோ அத நேர் கீழல்லா அதெல்லா பாக்கும்போது அப்டியே ப்ரமிப்பு
அது அந்த கல்லு அந்த செஞ்சதே ஏதோ பளிங்கு
பளிங்கு கல்லாலதா செஞ்சிருக்காங்க சுத் முக்கியோ பளிங்கி கல்தா அதுல வச்சுருந்த அந்த முத்து பவளோ அந்த கல்லு அதுல ஸ்டோனு எல்லாமே எடுத்தாச்சு அந்த விலவ் வில உயர்ந்த கற்கள் எல்லாமே எடுத்தாச்சு அதுல இருந்து இப்ப ஒண்ணுமே இல்ல அங்க சுத்தி பாக்கலா அதே மாரி அவரு அவுங்க வந்து ஃசேம் ஷாஜஹான் வந்து மும்தாஜ் எப்டி லவ் அதா‌ காதல் வசப்படுத் அவுங்க எங்கருந்து அவுங்க பாப்பாங்க கடைசியா அவுங்க பாத்துட்ருக்கும்போது அவுங்களுடைய தொழிலாளி ஒருத்தவுங்க வந்தாங்க ஆ மும்தாஜ பாத்ததும் இவருக்கு கோவம் வந்து இவர் வந்து அந்த குண்டு குண்ட எரிஞ்சிருக்காங்க அந்தப் குண்டோட துளை அது அப்டியே இருக்கு அந்த எடத்துல இருந்து அதே மாறி அவுங்க வந்து திராட்சை பழரசம் அத வந்து அவுங்க வந்து வெளியில எடுக் அவுங்களே உற்பத்தி பண்ணுன எடோ அங்கேந்து அவுங்க உற்பத்தி பண்ணி அங்க பறிச்சு எடுத்துட்டு போய் ஷாஜகான் குடுத்தது அது அதுக்கப்பறோ அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்தது
உங்களுக்கு இதெல்லா உங்களுக்கு இதெல்லா ஈஸியா கன்வே ஆவும் உங்களுக்கு நம்மள கொஞ்சோ ஆமா தான சிஸ்டர் கரெக்ட் தான நா சொல்ட்டு அ இ ஆ
அது உங்களுக்கு சொல்லலாங்
ஆ கரெக்ட்டு தான் சிஸ்டர் செரி நா உங்ககிட்ட ஒரு கேள்வி கே நான் உங்கிட்ட ஒரு கேள்வி கேக்கற சிஸ்டர் ஷாஜகானுக்கு மும் த்தாஜ் எத்தனாவது வைஃப் சிஸ்டர்
ஸ்தா அது வந்து அவருடைய மூணாவது வைஃப்புதா அதே சமயொ அவருடைய சொந்த மனைவியு இல்ல அவருடைய அவருடைய மாளிகைல அது என்ன சொல்வாங்க அது எழுதுவாங்க இல்லயா அந்த து அ அவரு டுய ஒய்ஃப்பு தான் அவங்க அவங்களுடைய அழகுல மயங்கிதா இவர் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டாங்க அவங்கள்க்கு ரெண்டு பொண்ணுங்களு இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுமே கல்யாணமே பண்ணிக்கல வேண்டா ஏ நாங்க கல்யாணொ பண்ணிக்க மாட்டோ அப்டின் அவங்களுக்கு அவங்களுடைய பெரிய பொண்ணுக்கு அதே மாரி இப்போ கல்யாணத்துலலா அந்த சேட்டுங்க கல்யாணத்துலலா தூக்கிட்டு வருவாங்க பொண்ண பல்லக்குல வெச்சி அந்த மாறி ஒரு பல்லக் கு பளிங்குலாலயூம் அந்த விலை உயர்ந்த கற்களாலையூ அத அமச்சி அந்த பொண்ணுக்கு குடுத்துருக்காரு அவரு
சூப்பர் ம் நீங்க க்ரேட் சிஸ்டர் நெஜமாவே லி ஒண்ணு கேட்டா ஹிஸ்ட்ரி பயாகிராஃப் இஸ் சொல்றிங்க சு ஐ லைக் யூ சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் அ சரிங்க சிஸ்டர் நம்ம மீண்
கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ தோழா தேங்க்யூ தோழா